ஹலோ கேக்குதா ஒகே இப்போ இந்த க்ளைமேட்ஸ் அந்த அதுல நடக்கிற மாற்றங்கள் இப்ப இருக்கிற இந்த வெய்யில் காலத்த பத்தி பேசலா நம்ம
ஓகே ஓகே ம் நா என்ன சொல்ல நெனைக்கிறேன்னா வந்துட்டு இந்த க்ளைமேட் சேஞ்சுன்றது ஒரு டென் ஃப்டீன் இயர்ஸ் பேக் கூட இவ்வளோ மோசமா இல்ல நா டுவெண்ட்டி இயர்ஸ்ஸு பேக் சொல்றே நானு அப்ப நா காலேஜ் போற டைம்ல எல்லா மழ வரு பட் இந்த அளவுக்கு வந்துட்டு ஆ ஒரு மாரி வெள்ள பெருக்கு அந்த மாரிலா சொல்றாங்கல்ல அந்த அளவுக்கு மோசமா இருக்காது பட் இப்பதா வந்து பாத்தா வர்ஷத்துக்கு ஒரு தடவ அந்த டிசம்பர் மாசோ ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ்ஸு பேக்ல இருந்தே ரொம்ப அந்த டிசம்பர் மாசோ வந்தாவே வந்துட்டு வெள்ளோ இருக்குற மாதிரி அந்த மாதிரி வந்து கொஞ்சோ எல்லா பயப்படுற அளவுக்கே ஆய்டுச்சு அது இல்லாம வந்துட்டு இந்த ஏப்ரல் மேல வந்துட்டு வெய்யில் வந்து ரொம்பமா மோ மோசமாவு இருக்கு ஆ எப்டி சொல் றது மனுஷங்க வந்துட்டு அத தாங்கவே முடியாத அளவுக்கு மோசமா இருக்கிறது இப்ப அத ஒரு லாஸ் ட்டு ஃபைவ் இயர்ஸ தா அப்டி நெனைக்கிறே நானு
உண்மதா அதா ஏன்னா நல்ல தண்ணி எல்லா நீக்கக்கூடிய அந்த குளம் ஏரி இதெல்லா அடைச்சிட்டு பில்டிங்ஸ் கட்டிட்டாங்க அப்போ அந்த தண்ணி மழையில பெய்யிற தண்ணி அங்க போய் ஸ்டோர் பண்றதுக்கு ப்ளேஸ் இல்லாம அதோட அது வந்து எக்ஸஸ் மாரி அதிகமான மழை மாதிரி ஆயி நமக்கு வெள்ள வருது பத்தாததுக்கு ஏ இப்ப எல்லாருக்கிட்டயு காசு பண வந்துருச்சு ஏ ஏ சி ஏ சி வேணு ஏ சி வேணுனு எல்லாரு நெனைச்சு அந்த கூலிங் அந்த ஒரு சுகோ வேணும்ன்றதுக்காக ஏ சி போட ஆரம்பிச்சுட்டாங்க ஏ சி எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்றோமோ நம்மள சுத்தி இருக்கிற அந்த சுற்றுப்புற வந்து இல்ல அதிகமா ஹீட் ஆகு அதாவ்து ஏ சி வெளியிடுற காத்த ஹீட் டுதானே ஆகு அப்ப எல்லாரு மே ஏ சி ஏ சி ஏ சி போடுபோது உலகோ வந்து வெப்பம் ஆகுறது வந்து இன்னோ ஜாஸ்தியாயி தா போகுது இப்ப இப்ப ரீசென்ட்ல வந்து பாத்தீங்ளா அந்த ஆ பற்றாக்குறை கரண்ட் மின்சார வந்து பற்றாக்குறை ஏற்படுது மேலருந்து வந்து ஆ கொஞ்சோ கரண்ட் எல்லா கம்மியா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க
கொஞ்சோ வாய்க்கிட்ட வச்சு பேசுங்க கம்மியா இருக்கு வாய்ஸ் ஆ ஓகே ஆ
இந்த வெயில் வ வெயில்னால அதிகமா நம்ம ஏசி பயன்படுத்துறதுனால நம்ம மின்சாரோ கூட பத்தாம போகுதுன்னு சொல்றே இப்ப ஏசி படுத்துற ஃபேன்ல இருக்குறதுக்கு கூட இப்ப முடியாம ஆகப்போது
ஆமாமா இப்ப எங்க ஏரியாலயு வந்துட்டு முன்னாடியெல்லா கொஞ்சோ ஓரளவுக்கு ஃபேன் வச்சு டே வந்துட்டு சம்மர் சீசன வந்து நாங்க எப்டியோ கடந்துருவோ ஆனா இப்ப ல்லா வந்து அங்க கொஞ்ச சில்லுனா தா இருக்கு ஆனா வந்துட்டு இப்ப ஃபேன் கீழ உக்காந்தா மட்டுதா காத்து வருது அப் அப்டின்ற மாரி ஆயிருச்சு கொஞ்ச தூரமா ஒக்காந்த கூட அப்டியே வேர்த்து கொட்டுது வீட்டுக்கு வெளிய போனாவே அப்டியே செம சூடா இருக்கு இந்த மாரிலா இருந்ததே கெடையாது ஏய் வா ரொம்ப கூலா இருக்கிற பிளேஸே அந்த அளவுக்கு மாறிடுச்சு ஏனா மரோ இருக்கிற மரத்த எல்லாத்தையு கட் பண்ணிடுறாங்க இந்த மெட் ரோ போடணு மெட்ரோ போடணுனு சொல்லிட்டு அப்டி கட் பண்ணிட்டே போனா வந்துட்டு அப்பறோ எப்டி வந்து கிளைமேட் சேஞ்சுன்றதே அது உண்ம தானு எல்லாரு க்கு தெரியுது அந்த ஐஸ்பர்க் எல்லா வந்துட்டு அந்த பக்கோ எல்லாமே உருகிட்டு வருது அப்டின்னு சொல்றாங்க இல்லையா அந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுமே வந்துட்டு இவுங்க எதுமே ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறாங்க மரத்த மட் டு அங்கங்க நட்டா போதுமா அத இருக்கிற நல்ல நல்ல மரத்த எல்லா வந்துட்டு கட் பண்ணாம இருந்தா தான வந்து ஓரளவு க்காது நம்ம அ ம் கொஞ்சமாது செரி பண்ண முடியு அந்த குளோபல் வார்மிங்ன்றத பட் அதுக்கு யார் ருமே எதுவு ஸ்டெப்பே எடுக்க மாட்டேங்கிறாங்க ஆனா வந்துட்டு இப்பதா கொஞ்சோ ரீசெண்டா வந்துட்டு அந்த குளத்தெல்லா வந்து கொஞ்சோ ரெடி பண்ணி இப்போ து நாங்க இருக்கிற ஏரியாலலா கொஞ்சோ நல்லா அந்த குளோ ல்லா ரெடி பண்ணி வச்சிரு க்காங்க அது என்னவோ அது இருந்தாலு மரத்த கட் பண்றது இங்க எவ்ளோ மாங் கா மரோ இருந்துச்சு எங்க வீட்டுக்கிட்ட அது மெட்ரோ போடுறோ சொல்லிட்டு என்ன பண்ணாங்க கம்ப்ளீட்டா அந்த ஏரியால இருக்கிற மாங்காமர த்த எல்லாத்தையு கட் பண்ணிட்டாங்க அது எவ்ளோ வருஷோ பல வருஷோ காலமா அந்த எடத்த ஃபுல்லா மாங்க மாங்கா தோப்புன்னு சொல்லுவாங்கள அந்த தோப்பு மாரி இருந்த எல்லா த்தையு வந்துட்டு இடிச்சு தள்ளிட்டு இப்ப வந்து மெட்ரோ ஒர்க் நடந்துட்டு இருக்கு அந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்கு அதனால சூடு வந்து பயங்கர ஜாஸ்தியா இருக்கு அதுதா ரீசன் நா நெனைக்கிறே
அதா அதிகமா இந்த துழுதி இந்த காற்று மாசுனால அ சுவாசிக்கிறதுக்கான ஆக்சிஜன் கூட இப்ப ரொம்ப மோசமா தட் ட்டுப்பாடா போயிடுச்சு அதே மாரி நிலத்தடியில இருக்கிற நீருடைய அளவு ரொம்ப கொறஞ்சு சாதாரணமா பயன்படுத்துறதற்கான தண்ணியுடைய அளவே மக்களுக்கு இல்லாம அதையுமே மிச்சப்படுத்தி மிச்சப்படுத்தி பண்ணுங்கன்னு அஹ் சொல்ற நெலைமைக்கு நம் நம்ம நாடு ஆயிருச்சு அதே மாரி பனிக்காலோ வந்தாலு தாங்கல வெயில் கா எந்த சீசனுமே நமக்கு வர்றது வந்து அதிகபட்சமா தெரியுது முன்னாடி வந்து எல்லாத்தையுமே பேஸ் பண்ற அளவுக்கு எல்லாமே அதாவது நம்ம பொதுவா நம்ம நாடே மித வெெப்பமானது மித வெப்பமானதுதான் நம்மள்து எல்லாமே ஈக்குவலான அளவுல இரு க்கோ நம்ம உடம்புக்கு எல்லாத்தையும் அதை ஏத்துக்கற அளவுக்கு தான் நம்மளோட ச்சி ஆமா இப்ப வந்து நம்ம உடம்பும் மாறிடுச்சா இல்ல இதுதான் அப்டியான்ன்ற அது மாதிரி எல்லாமே சேர்ந்துட்டு மாறிட்டு போறது ஒவ்வொரு கால சூழ்நிலை வரும் பொழுதுமே அந்த அந்த அந்த டைம்ல மக்களுக்கு குழந்தைகள் எல்லாத்துக்குமே ஒரு வித் விதமான கஷ்டம் வந்துதான் மாறுற மாதிரியான ஒரு நெலம வந்துருச்சு
ஆமா ஆமா அவ்ளோ மோசமாதான் இருக்கு அது இல்லாம இப்ப வந்துட்டு அந்த இவி கார்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அந்த பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்றதுக்காக பட் அதுலயுமே உங்களுக்கு அந்த இவி அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கல்ன்றதுல வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப நமக்கு அங்கங்க வந்துட்டு சில ஆக்சிடென்ஸ் நட இருக்கறால நிறைய பேர் வந்துட்டு அதை வாங்கறதுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க ஏன்னா வந்துட்டு அந்த வண்டி வந்துட்டு எரிஞ்சிருச்சு எலக்ட்ரிக் வெஹிக்கல்ன்றதுனால அப்டின்லா கொஞ்சம் பயம்புடுத்துறாங்க எல்லா அதனால இன்னும் கூட அதை வந்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து ஆ எல்லாரும் பயன்படுத்துற அளவுக்கு கொஞ்சம் காசும் கம்மியா ஆ ஒரு நல்ல ஒரு ஆ ஒரு ப்ராடக்டா அவுங்க குடுத்தா வந்துட்டு கவர்மெண்ட் சைட்ல இருந்து நம்மளும் வாங்கறதுக்கு ட்ரை பண்ணலாம் எல்லாரும் மத்தபடி எல்லாரும் வாங்குறது கிடையாது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஓரளவுக்கு வாங்குறாங்க இப்ப கொஞ்சம் மாறிட்டு வராங்க பட் இருந்தாலுமே இப்ப புதுசா வாங்கற வண்டியே கூட வந்துட்டு இந்த பெட்ரோல் வெஹிக்கலு அந்த மாரிதான் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க அப்டின்னு நினைக்கிறேன் நானு எல்லாமே அதே ரேட்டுக்கு எல்லாமே வந்துருச்சு பட் இருந்தாலும் நிறைய பேர் வந்துட்டு விரும்புறதில்ல ஏதாவ் ஒண்ணு ஆயிடுச்சுனா என்ன பண்றது அப்டின்ற மாரி யோசிக்கிறாங்க
அந்த அளவுக்கு பயம் மக்களிட்ட இருக்கதானே செய்யும் ஏன்னா புதுசா ஏன்னா அதிக நம்ம வந்து அட்வான்ஸ் அப்டின்னு நம்ம போனாவே அதுல நிறைய கெ ட்டதும் இருக்கு நல்லதும் இருக்குன்றப்ப மக்கள் இப்பதான் கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த விஷயத்துல நான் பாராட்டிதான் ஆகனும் மக்கள நல்லது எது கெட் ட்டது எது நம்ம இது பண்லாமா இது பண்லாமான்ற அந்த ஒரு சிந்தனை வந்து இப்பதான் கொஞ்சம் அதி சரியான மக்கள்கிட்ட பரவலா இருக்கிறது நல்ல விஷயமாதான் இருக்கு
ஏன்னா இப்போ இந்த சின்ன வயசு பசங்க அந்த ஜென்ரேஷன் தானே இப்ப எல்லாமே நம்ம வந்துட்டு அந்த ஜென்சி மிலீனியல் எதேதோ சொல்றாங்கல்ல அந்த ஜென்ரேஷன் தானே இப்போதைக்கு இருக்கிற ஒரு இது அந்த எயிட்டிஸு செவன்டீஸு சிக்ட்டிஸு எல்லாம் எல்லா வயசு சாய்ட்டாங்க அதுக்கப்பறம் எய்டீஸ்கு அப்பறம் இருக்கறவங்க தான் ஓரளவுக்கு வந்துட்டு இப்போ எலெக்ஷன்னும் சரி எல்லாமே கொஞ்சம் அத பத்தி யோசிச்சு நம்ம வந்து ஓட் போட்டே ஆகணும் அப்டின்னு சொல்ட்டு யோசிச்சு போடுறது செரி அப்பறம் இந்த காலத்து பசங்களும் வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்மளோட ரைட் ட்டு அது அத நம்ம விட்டு குடுத்துற கூடாதுன்னு சொல்லிட்டு போடுறதும் சரி அந்த மாரி இந்த ஒரு கிளைமேட் சேஞ்ச் விஷயத்திலயும் வந்துட்டு எல்லாருமே கொஞ்சம் யோசிச்சு பண்றாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா வந்துட்டு சும்மா முன்னாடி எல்லாம் நம்ம என்ன நினைப்போம் நம்ம எதுக்கு ஒரு ஓட்னால பெருசா ஒன்னு ஆய்ட போறதல்ல அப்டின்ற மாரி யோசிப்போம் அதனால இப்பதா வந்துட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் கான்சியஸா இருக்காங்க நம்மளோட அ ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மதா பண்ணியஆகுணு நமக்காக வேறயாரு பண்ண மாட் டாங்க இந்த இதுனால ச்சி
கோவினாய்டுச்சு ரொம்ப க கடசி ச்சிஸ்ல்ல நம்ம வாழ்ற மாதிரி இருக்கு இப்ப கொஞ்சொ விட்டுட்டோ அப்டின்னா நம்ம எல்லாருமே தண்ணி பஞ்சொ காற்று பஞ்சொ இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப பணக்கான பணக்காரவங்க மட் எதா வாழ முடியுன்ற நெலம வந்துரூ
கண்டிப்பா என்னா நம் நம்ம ஒரு ட்வெண்டி யேர்ஸ் முன்னாடில நம்மஇருந்த ஒரு காலகட்டத்ல வந்து அந்த ஒரு பொல்யூஷனுன்றதுனால நம்ம ரொம்ப அஃபெக்ட் ஆன மாரி எனக் தெரியில பட் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் குழந்தைங்கல்லா வந்துட்டு அதா நீங்க சொன்ன மாரி அந்த ஆக்சிஜன் வ இல் அத டெல்லியில நம்ம பாத்தோல்ல ஒரு பிளேஸ்ல அங்கே வந்துட்டு அந் அ ஆக்சிஜன்க்காக வந்துட்டு கஷ்டப்படுறாங்க அந்த ஒரு மாஸ்க்கல்லாம் போட்டுக்ட்டு எல்லாரு ஆ திரிஞ்சுட்ருந்தாங்க கொஞ்சொ டைம்ல அந்த அளவுக்கு மோசமா ம் அதுக்காக காசு குடுத்துட்டு நமக் ஆக்ஸ் சிஜன் வாங்குற மாரி இருக்கு அப்பிடின்ற மாதிரி ஒரு அ நிலைமையு வந்துட்டு பாத்தாச்சு இன்னு போகபோக வந்துட்டு எப்டி இருக்குமோ தெரில அப்டின்ற மாரி இருக்கு
இல்ல அப்போ நம்ம தண்ணிய கா அ தண்ணிய போயா காஸ் குடுத்து வாங்க போறாங்க அப்படின் நெனச்சோ ஸ்ட்டாடிங்ல நம்ம சின்ன பிள்ளையா இருந்தப்பல அப்டிதா நெனைச்சிர்ப்போ ஆனா இப் ப்ப வந்து அது பாசிபிள் ஆயிடுச்சு குடிக்கிற தண்ணியு காசுக்குள் வாங்கற அளவுக்கு ஆய்ட்டோ நம்மக்கு யூஸ் பண்ற அந்த வேஸ்ட் வாட்ரு கூட காஸ்குடுத்து இந்த சம்மர்ல எல்லா அப்டிதா நம்ப ஃபில் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி ஆய்டுச்சு அதே மாத் திரி இந்த காற்று கூட காசுக்கு வாங்குவாங்களான்ட்டு இப்ப யோசிட்ருக்க மாதிரி இப்ப அதுவு வந்துட்ருக்கு அதுவுமே இயற்கை இயற்கைய வந்து நம்ம அதிகமா அழிச்சுட்டு இருக்கோ ஓசோன் லேயர்ல ஓட்ட அதிக்மா ஆகுது இந்த மாதி த்ரி நறிய மாசுபாடு எல்லா கொஞ்சொ அதா நம்ம ஆடம்பரம் கொஞ்சொ வந்து வசதியா நம்ம இர்க்கணு காசு இர்க்கே நம்ம இப்புடி இருந்தா என்ன நல்லா இருக் க்கலா இது கொஞ்சொ சுகமா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம அது ஒண்ணு ஒன்னையு நம்ம
வந்துட்டு இப்போ ஐ டி ஜாப் எல்லாருமே வந்துட்டு அந்த ஐ டி ஐ டின் சொல்ட்டு இருக்கற்துனால இந்த காசுன்றதுக்கு ஒரு ஒரு மரியாதையே இல்லாம போச்சு எல்லாருமே ஒரு ஒரு லட்சத்துக்கு நா மாசத்துக்கு சம்பாதிக்கிறேன்னா யாரு வந்து அத சேவ் பண்ணி வெக்கணும்னு இப்ப இருக்கிற வரக் க்கு சந்தோஷ்மா இருப்போ இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் நீங்க நீங்க எல்லார்கிட்டயுமே கேட்டீங்கன்னன்னா இருக்குற வரிக்கு சந்தோஷ்மா இருப்போ அ எதுக்கு நம்ம வந்துட்டு அவ்ளோ லைஃப்ல கஷ்டப்படணு அப்படின்னு சொல்றாங்களே தவ்ர நம்ம வந்துட்டு கொஞ்சொ பாத்து சேவ் பண்ணு பாத்து பாத்து செலவ் பண்ணுன்ல்லா யாரு இருக்கற்துல்ல இஷ்டத்துக் செலவ் பண்ணுவோ வேணுங்க்றதையா நல்லா வாங்கி அ ஜாலியா இருந்துட்டு போவோ அப்புடின் தா யோசிக்கிறாங்களே தவிர ஆ நம்ம வந்து கொஞ்சொ பாத்து செலவ் பண்ணு பாத்து பண்ணணு நம்ம அடுத்த ஜென்ரேஷன்க்கு வந்து நம்ம ஒரு முன்னுதாரணமா இருக்கணு அப்படின்ற அதெல்லா யாரு யோசிக்கற்து கிடையாது
ஆம்மா எ ஆனா ய கொஞ்சொ கொஞ்சொ நறைய பேத்துகிட்ட வருது எலுப்பி எலுப்பி யாருக் கன்னிக்காப்பின் நறைய எடுத்துட் வராங்க அ அதே மார் தா எனக்குமே ஒரு ஒர் பெரிய காடு அந்த மாரி சுத்தி வே எல்லா வெச்சு ஒரு சின்ன வீட்ட உள்ள கட்டி டு ஒரு சொந்த வீட்ல நாம் நிம்மதியா வாழணுன்ற ஒரு ஆச இருக்கு பாப்போ எப்ப நடக்கு என்னன் தெரிய்ல
ஓகே ஓகே கண்டிப்பா நடக்கு சிட்டில இருந்தாதா கஷ்ட்டோ இப்போ கிராமத்துலல்லா இருக்குறவ்ங்ளுக்கே ஒரு சந்தோஷ்மான வாழ்க்க தா நனக்கிற ஓரு அளவுக்கு
ஆமா கிராமத்துக்கு பொயிர்லான்தா இருக்கு இப்போ
ஓ செரி செரி அது நல்லாதாரு அல்லா கண்டிப்பா அது கம்பேர் டூ சிட்டி வந்துட்டு நம்ம கு கு கிராமத்துல ரொம்ப நல்லாவே இருக்கு நல்ல காத் அம் அந்த பம்ப் செட்ல குளிக்கற்து அந்த மாத்ரி நறிய விஷ்யங்கள் ஓகே டைமு ஆய்டுச்சு ம் ஓகே தேங்க்யூ ம் பாய்
கி தேங்க்யூ பாய்
அ நீங்கள கட் பண்ணிடுங்க